ஹலோ அ வணக்கம்ங்க
ம் நல்லா இருக்றீங்களா
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
க்றே வீட்ல எல்லாரு நல்லா இருக்றாங்களா
ம் நல்லா இருக்காங்க சாப்டீங்களா
சாப்டே நீங்க சாப்டீங்களா
ம் நாங்களு சாப்டோ நீங்க எத் எந்த ஊரு ஏதாவது சொல் நாங்களா அல்ல
இல்ல நா வந்து சென்னை
ஓ செரி செரி நா சேலம் தா
அப்டியா ம் இங்க வந்து கிளைமேட் டு வந்து எப்டி இருக்குன்னா நேத்து வரக்கு நல்லா வெயில வெயில் இருந்துச்சு இப் இப்ப பரவால்ல இப்ப வந்து கொஞ்சோ மழ வர மாரி இருக்கு ஆனா வ வரமாட்டேங்குது
ஓ செரி செரி செரி
எப்டி இருக்கு
சேலம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மழ பேஞ்சதுங்க மத்தபடி நேத்து இன்னைக்கெல்லா வெயில் தா அடிக்குது
அப்டியா செரி ஞாயித்துக்கிழம எங்கையுமே போலையா வெளில
வெளில அதிகம் போறதில்லங்க வீட்ல தா இருப்போ பசங்களோட ஆமா ஆமா
நா கூட ஹவுஸ் ஒய்ஃப் தா நானு எங்கு வெளில போறதில்லை போ எனக்குதா இப்போதா எயிட் மந்த் பேபி இருக்குறது
அய்யோ கியூட் ஓகே என்ன கொழந்தை
ஆ பெண் கொழந்த ம் எங் எ வீட்லே நல்லா இருக்கறா வெளில கூட்டி போனாவே அழு அருறாரா ஆனால ந போறதே இல்ல
சின்ன கொழந்த தான
ஆமா ஆ ஆ அது வேற அவளுக்கு வந்து உடம்பு வேற சரியில்ல
ம் ம் ம்
ம் அவளுக்கு வந்து இது வந்துருச்சு அ காய்சு செல் வந்துச்சு அதுக்கப்புற இரும்பல் இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஆ கோல்டு இருக்கா அதனால நா வெளியில போறதுல்ல அவ்வளவா ம் அதா ராகி கஞ்சி தா குடுத்துனுந்தே இவ்வள நாளா அது ஸ்டாப் பண்ணிடுனு சொல்லிட்டாங்க க எங்க மாமியாரு
ஓ டாக்டர் கேட்டுக்கோங்க குடுக்கலாமா வேணாம்
இல்ல சிஸ்டர் இப்ப ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒர் டாக்டர போய் பாத்தேனா
சரி
அவங்கல என்ன ஏது எதுவுமே கேக்கவே இல்ல போனண்ணா போய் ஒக்காந்து இல்ல ஆ ஆ அவு கேஷலா யார்கிட்ட பேசின்கிறாங்க நர்ஸ் கிட்ட சரி பேசி முடிச்சுட்டு என்கிட்ட வருவாங்கன்னு நானும் காத்தினே இருக்கறே அதுக்கப்றோ இல்ல எ அ அவங்க பேசினே இருக் நானு இப்ப இல்ல டாக்டர் அப்படின் சொன்னே என்னம்மா அப்படின் சொன் இல்ல இவனுக்கு இந்த மாரி வந்து கோல்ட் ஆயிடுச்சு ச அப்படின் சொன்ன அப் எதுமே இல்ல அவ்வளதா தொட்டு தொட்டு பாத்தாங்க மாத்திர எழுதி குடுத்துட்டாங்க அவ என்ன சாப்பிடுறா எது சாப்படுறா எதுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு எதுமே கேக்கவே இல்ல
ஓ அப்ப நீங்க டாக்ர பாக்கறிங்க
ஆமா கேட்கவே இல்லையா ஆமா ச அதுக்கப்புற இவ் அவ்ளோ கொடுத்துட்டறாங்க டானிக் வீட்ல வந்து சமூக வலைதளத்துல பாத்தா அது ஒன்னு இன்னுமே கொழந்தைக் குடுக்கவே கூடாதா
அப்ப நீங்க வேற டாக்டர தா பாக்கணு
அதுக்கப்புறோ இங்கே சென்னையில வந்துது ஃபேமஸான ஒரு கிளினிக் டாக்டர் இருக்குறாங்களா அங்களுக்கு போய் பாத்தே இப்ப கொஞ்ச ஓகே தா ஆனா என்னன்னா அவளுக்கு வந்து ராகி குடுக்க கூடாதுனு சொல்ட்டாங்க அதாப்பு என்ன கொடுக்கணு தெரில எனக்கு நீங்க எதாது சொல்றீங்ளா பேபிக்
அச்சோ குட்டி கொழந்தைக்கு என்ன கொடுக்கற் அதான்னே எ எப்டி சொல்றது நானா எதுவு சொல்ல கூடாது எல்லா நல்ல எக்ஸ்ப் பீரியன்ஸு இல்லனா டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதுபடி ஃபாலோ பண்ணுங்க ஏனா எல்லா கொழந்தைங்களோட ஒடம்பூ ஒரே மாரி இருக்காதுல்ல
இல்ல டாக்டர் என்ன தெரிமா நீங்க எல்லா ஃபுட்டூ குடுக்கலா எதுவுமே இல்ல பேபிக்கு எல்லா ஃபுட்டும் குடுக்கல்லா ஆ அப்டின்னு சொல்லிட்டாங்க செரி நானு எங்க மாமியார் என்ன சொல்றாங்க ஏதாது குடுத்தே வச்சுகோங்க அது குடுக்காத கோல்ட்டாயிரு செரி ஓகே செரி ஏதாச்சு ஹீட் ஆனா பொருளு அது குடுக்காத ஹீட் ஆய்டு அப்ற என்ன தா குடுக்குறது என்ன தெரிமா நா குடுத் டுக்றே காலைல இட்லி குடுக்குறே மத்தியானோ அந்த சாப்பாடு கஞ்சி சாப்பாடு குடுக்குறே சாந்தர இட்லி குடுக்குறே அதுல என்ன அவுளுக்கு ஊட்டச்சத்து கெடைக்கு எதுமே கெடைக்காது அதே எங்கம்மா வீட்ல என்ன தெர்மா சொல்றாங்க கேரட் ட்டு ஆப்பிளு அந்த மாரி குடுன் சொல்றாங்க ஆனா எங்கம் எங்க மாமியாரு பழங்காலத்து எங்க மாமியாரு அது குடுக்காத இது குடுக்காத அது சாப்ட ஆக்சுலி என்னையே சாப்ட விட மாட்டிங்றாங்க ஆமா நீ சாப்ட்டா வந்து அவுளுக்கு பால் குடுத்தா அவுளுக் கு வந்துடு அப்டின் சொல்றாங்க
அந்த காலத்துல இருக்கவங்லா அப்டிதா செய சொ சொல்லுவாங்க நம்மளையு சாப்பட உட மாட்டாங்க எதாவுது சாப்டாக்கா கொழந்தைக்கு வயிறு வலிக்
ஆ காச்சல் வந்துடு ம் ஆமா இது து கிரேப் பாட்டில் யூஸ் பண்ணுன் சொல்றாங்க ஆனா டாக் டர் சொன்னாங்க கிரே பாட்டல்லா யூஸ் பண்ணக்கூடாது அப்பிடின் சொன்னாங்க ஆனா எங்க மாமியார் என்னா தெரிமா பண்றாங்க குடு குடு குடுன் சொல்லிடுறாங்க சொல்லிர்றாங்க சேரின் குடுத்துர்றே ஐ மீ அவுங்க போன பிறகு சரி நா குடுத்துர்றேன் சொல்லி நா குடிச்சிர்றே ஆமாங்க இல்ன என்ன ஒரு நாள் பா ட்டு என்ன தெர்மா சொன்னாங்க என்ன இது கிரே பாட்டில காலி ஆகல அப்டின் சொல்லிட்டாங்க ஆ அப்டியேருக்குன் சொல்லிட்டாங்க அதுக்கப்ற நா என்ன பண்ணே நானே குடிச்சிகிட்டே இப்ப அவுங்க பேச்சு கேக்கலன் நெனச்சுக்கு மாமியார மதிக்க மாட்டேங்கிறா அப்டி இப்டி எதாது சொல்வாங்க இருக்கிற ஆமா எல்லாரு ஒரே வீ ட்ல தா இருக்கறோமா அதா இவ்ள நேர எங்க அம்மா வீட்லருந்தே எங்க அம்மா இல ஒரு சின் ன பிஸ் கெட் குடுத்தா கூட இல்ல அம்மா உங்ளுக் அறிவில்லியா ப பாப்பாக்கு போய் பிஸ்கெட் குடுக்லாமா அ து வந்து இது கோதும மாவுதான அதெல்லா குடுக்காதிங்க அப்டின் சொல்வ இங்க அந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கட் எல்லா குடுக்குறாங்க எனக்கு வாயே வரமாட்டேங்குது எதோ சொன்னா குங்க ஏ இந்த மாரி பாத்து பாத்து வளக் காத இந்த மாரி பாத்து பாத்து வளத்தாதா இந்த மாதிரி ஆகு அந்த மாரி ஆகு அப்டின் சொல்ற எ துமே சொல்றதில்ல எங்கம்மா வீட்லருக்கும் போது கொழந்த நல்லா ஹெல்தியா இருந்துச்சு இங்க வந்து உடனே இந்த மாரி ஆயிடுச்சு
இது எல்லா சாப்பட குடுங்க கொழ பழகிடு பாப்பாக் அதுவு
அதா எனக்கு வந்து குடுத்தா நல்ல பொருள் குடுக்கு இந்த பிஸ்கெட்டெல்லா வேஸ்ட் இதுக் பதிலா என்ன குடுக்கலா ஃப்ரூட்ஸ் குடுக்கலா ஆ சேரி அதா சரி ஆப்பிள் குடுக்கலான் இருந்தே நா எங்க எங்க மாமியார் ஏ இப்ப வேணா எட்டு மாச இன்னு ரெண்டு நாளிருக்கு எ பேபிக்கு இந்த மாசம் முடியுதுக்கு அதுக்கப்புற ஒன்பதாம் மாச வருது அந்த ஒன்பதா மாசத்திலருந்து ஃப்ரூட்ஸ் குடு அப்டின் சொல்றாங் இது கூட ஹை இது கூட பரவால என்ன ச இந்த கஞ்சி செய்யும் போது அது இதுல இவ்ள நெறைய சக்கரை இது சக்கரை போட்டுர்றாங்க
ஓ சர்
பேபிக் குடுக்கவே கூடாதா குடுக்கவே கூடாது சொன்னா அவ எப்டி சாப்டுவா அவ நீ இந்த மாரி சக்கர போட்டு இனிப்பா குடுத்தாதான அவ நல்லாருக்கு ன் சாப்டுவா நா சொன்னே இப்பவே இந்த மாரி குடுத்தா ஏ ஏஜ்லலா அவுளுக்கு சுகர் வந்
ஆமா அப்பற எதெடுத்தாலு அந்த டேஸ்ட்டு தா கொழந்த எதிர்பாக்கு நார்மல் டேஸ்ட்ட வந்து சாப்ட விரும்ப மாட்டாங்க
அதா இல்ல நல்ல பொருள் குடுங்கன் னா இந்த மாரி பொருள் குடுத்துர்றாங்க எனக்கு என்ன சொல்றதேனே தெரியல இ இப்போ எங்க அம்மா கிட்ட வேணா எங்க அம்மா வீட்ல வேணா என்ன வேன்னா சொல்லிக்கலாம் இங்க வந்து சொன்ன நெனச்சுக்கோ அதெல்லா நீ பெரிய மனுஷியா நீ உனக்கு எல்லாமே தெரியுமான் அப்டின்னு சொல்றாங்க நா வாய மூடி இருந்துருவே என்ன பண்றது எங்க வீட் வீட்டுக்காரேதான புடிச்சி திட்றே ம் ம் செரி உங்க உங் உங் இல்ல இப்ப ஆ கொஞ்சோ கொஞ்சோ கொஞ்சோ முயற் முயற்சி செய்ற ஆனா இன்னு இ
ஆ எழுந்து உக்காந்துட்டாங்க
உக்கா நல்லா வல்ல ஆ நல்லா உக்காறாங்க ஆனா வந்து இன்னு வந்து அவளுக்கு வரல ந இது இது பண்றதுக்கு தவழ்துக்கு செரி உங்க பேபிஸ் பத்தி சொல்லுங்க
என்னோட பேபிஸ் கொஞ்சோ பெரிய பேபிஸ்ஸூ பெரிய பைய காலேஜ்ஜூ செகண்ட் இயர் முடிச்சிட்டா
அப்டியா பாத்தா உங்க கொரல் அந்த மாரி இல்லவே இல்லையே
அது அப்டிதா எல்லா சொல்றாங்க பொண்ணு வந்து டுவெல்த் படிக் க்கிறாங்க
அப்டியா செரி நீங்க ஹவுஸ் வைஃபா ம் செரி செரி செரி ம் இப்ப இப்ப லீவு ஆச்சி வீட் வீட்ல தா இருக்கிறாங்களா பசங்க
இன்னக்கி சண்டேங்கிறதுனால வீட்ல இருக்காங்க நாளைக் காலேல பைய காலேஜ் போயிருவா
ஆமா உங்களுக்கு வேல ரொம்ப அதிகமா இருக்குல்ல
இல்ல காலேல எனக்கு மேக்சிமம் எயிட் எயிட் தேர்டிக்குள்ளார சமையல் வேலல்லா முடிச்சிடுவே பொண்ணஸ்க பஸ் ஏத்தி விட்ருவே அதுக்கப்பறோ மத் சின்ன சின்ன வேலயல்லா முடிச்சிட்டேனாக்கா மேக்சிமம் ஒரு பத்து மணிக்குல்லா ஃப்ரீ ஆயிடுவே அதுக்கு மேல நா சும்மாதா உக்கார்ந்துருப்பே ஆமா ஆ நா படிச்சிருக்கேங்க எம் எஸ் சி பி எட் முடிச்சிருக்கே ஆனா எங்க மாமியாரு அப்டிதா கொழந்தைங்கள பாத்துக்கிட்டா போது கொழந்தைங்கள பாத்துக்கிட்டா
ஆ போது போது போது ஆ நா வந்து பிளஸ் டூ வரைக்குதா முடிச் வச்சிருக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச இந்த மாரி டிகிரி படிக்கணுன்னு எல்லாமே போட்டே டிகிரிக்கு டக்குன்னு எனக்கு என்ன வ ஆச்சி ஏ கொழந்த பொறந்துடுச்சி என்ன என்ன பண்றது
ஆனால நாங்க என்ன டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பண்ணுங்க கரஸ்பாண்டன்ஸ்ல பண்ணுங்க டி
இல்ல இப்ப என்னத் தெரிமா பண்றாங்கா நீ படிச்சி என்ன ஆக போற இப்போ உன் கொழந்தைய நீ பாத்துக்கிறதே பெரிய விஷயோ அப்டின்னு சொல்றே அவரு
நா படிச்சாதா என் கொழந்தைங்களுக்கு சொல்லி தர முடியுன்னு சொல்லுங்க
அதுக்கு அப்பா இருக்கறான்ல அப்பா படிச்சா போது எங்க வீட்டுக்கார் வந்து பி பி ஏ படிச்சிருக்றாரு நா வந்து டுவெல்து தா எங்க ஹஸ்பண்ட் எனக்கு நல்லா சப்போட் பண்ணுவாரு ஆனா என்ன கொஞ்சோ அம்மா புள்ள அவரு
சேரி பரவால்லா ஆனா படிப்பு என்னைக்குமே வீணா போகாது முயற்சி பண்ணி ஒரு டிகிரியாவது முடிச்சி வச்சிருங்க உங்க பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரிய போடும்போது எவ்ளோ கெத்
கெத்தா இருக்கு நா நினச்சது என்னன்னா என் கல்யாண பத்திரில என் பேர் வரணுன்னு நினச்சே பின்னாடி
செரி
எங்க எதுவுமே வரல சும்மா பாத்திமாத்தபசம் அவ்ளோ அவ அது மட்டு
நீங்க இப்டி சொல்றீங்க நா வந்து ஆ எனக்கு டென்த் முடிச்ச ஒன்னே கல்யாணம் பண்ணிட்டாங்க
அம்
என் சொந்த அத்த பையனுக்கே கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனாலு அப்பவே எங்க மாமியார் வந்து படிக்காத பொண்ண கல்யாணோ பண்ணிட்டு வண்டே அப்டின்னு ஏதேதோ திட்னாங்க அதனால அப்ப எனக்கு ஒரு வெறி போறந்தது போட்டா எயா பேருக் பின்னாடி ஒரு நாலு டிகிரியாவது நா போட அப்டின்ற மாரி ஒரு வெறி நம்ப மாட்டீங்க கல்யாணத்துக்கு அப்றோ ஸ்கூலு போய் படிச்சே லெவன்த் டுவெல்த் எல்லா
அப்டியா
ஆமா ஸ்கூலுக்கே போவே தாலி செயின்லா மறச்சிட்டு ஸ்கூலுக் போயிட்டு டூவல்த்தும் பாஸ் பண்ணி அப்றோ ஒரு கொழந்த பொறந்தது அதுக்கப்றோ பி எஸ் சி கரஸ்பாண்டன்ஸ்ல பண்ண பி எஸ் சி முடிக்கும்போது இன்னொரு கொழந்த பொறந்தது அப்றோ மறுபடியு எம் எஸ் சி பண்ணோ அப்றோ பி எட் டும் முடிச்சே இத்தனையு படிச்சு முடிச்சு ஆனா எங்க மாமியார் வேலைக் மட்டு அனுப்பவே இல்ல
சேரி சேர் சேரி தோழி நம்ம டைம்
ஒ ஓகேங்க ஓகேங்க சேரி